ஹல்லோ
க்ங்களா என்ன பண்ணிட்டு இருக்கீங்க என்ன சுவாரஸ்யமான விஷயங்கள் உங்கள் வாழ் கே போய்கொண்டிருக்கிறது
ரொம்பவே நல்லா இருக்கே இப்போ எப்டின்னா நேத்து வந்து என்னோட அங்கிள் அவங்களோட ஃபேமிலிய வந்து டின்னருக்காக இன்வைட் பண்ணன சோ அவங்களுக்கு வந்து ஆக்சுவலி இதுக்கு முன்னாடி ஒரு ஒரு ரெண்டு வாரத்துக்கு முன்னாடி அவங்களே வந்து ஃபோன் பண்ணிட்டு சொன்னாங்க இந்த மாதிரி நாங்க வர்றோ அப்டின்னு அதுவு எப்டின்னா அவங்க ஏழு மணிக்கு வர்றாங்கன்னா ஆ எனக்கு சொன்னது எப்பனா ஒரு அஞ்சரை மணிக்கி
ம் ம் ம்
நா இருக்கிற எடத்துல வந்து அந்த அளவுக்கு வந்து கிராஸ் ஸிரி ஐட்டம்ஸ் பொருட்கள் எல்லா கெடைக்கிறதே இல்ல அப்போ நா சொன்னே ஏன்னா அவங்க வந்து எப்டின்னா கொஞ்சோ ஆ டீப் சாப் பிட்ற ஐட்டம்ஸ்ல கம்ஃபர்ட் பாப்பாங்க அவங்களோட பேவரட் ஃபுட் அப்டின்னு நா சொன்னே இருக்கிற இன்கிரீடியன்சுல நா செய்யறே அப்டின்னு ஆ பிசிபெல்லா பாத்ன்னு ஒரு டிஷ் கர்நாடகா டிஷ் அது செஞ்ச அது ஆக்சுவலி அவங்களுக்கு ரொம்பவே புடிச்சு போச்சு ஆனா என்னன்னா அவங்க அதா சொ பாங்க அவ்ளோ சீக்கிரமா நீ எப்டி செஞ்ச அப்டின்னு
கூட்டு ஏதாவது தொட்டுகறதுக்கெல்லா என்ன வச்சீங்க
தேவையே இல்ல தேவையே இல்ல அது எப்டின்னா உங்களுக்கு நெறைய காய் கறிகள் அப்புறோ அரிசி பருப்பு
ஆமா ஆமா ஆமா இருந்தே இருந்தே நா அந்த பத்து வருஷமா பெங்களூர்ல இருந்தே அத சாப்பிட்டுருக்கே அப்ப எனக்கு தோணு பக்கத்துல வ ந்து இந்த அப்பள ஏதாது வெப்பாங்க இல்ல ஏதாவது ஒரு அதா கூட்டு ஏதாது வெப் பூந்தி ஆ பூந்தி போட்டுவாங்க ஃபுல்லா
பூந்தி போட்டுருவாங்க ஆனா நா வந்து அதா ஏ கிட்ட எதுவுமே இல்ல அப்போதைக்கி அப்போ அ மேல இந்த நெய் மட்டு கொஞ்ச கூ போட்டு அப்டியே சர்வ் பண்ண என்ன அவங்க வந்து எப்டி நாங்கதா திடீர்னு சொன்னோமே எப்டி செஞ்சே அப்டின்னு நா சொன்னே எவ்ளவு வருஷமா குக்கிங் செய்யறே இது கூடவா தெரியாது எனக்கு அப்டின்னு சோ அ அந்த மாதிரி நீங்க எப்ப வது இந்த திடீர்னு எதாது அ சமையல் வந்து செஞ்சு ஹிட்ட யிருக்கா
ஆ நா வந்து அ இந்த கொரோனா நேர துல வந்துட்டு நறைய ட்ரை பண்ணே சரி எதாது புதுசா ட்ரை பண்ணுவோ அப்டின் சொல்லிட்டு அப்ப வந்து வீட் அப்ப வந்து இந்த சு வீட்ட சுத்தி இருக்குற இந்த பேக்கரிஸ் எல்லாமே க்ளோஸ் பண்ணிட்டாங்க சோ அதனால அந்த டைம்ல எங்க வீட்ல வந் த எல்லாரோட நா வந்து வீட் நானே தா கேக் பண்ண வந்துட்டு அத மெயினா வந்து அப்பாக்கு அந்த கோதும கேக்குன் போட்ருந்தாங்கலயா சரி அத பண்ணே சூப்பரா இருந்தது இந்த கோதுமைல செஞ்ச கேக் வந்துட்டு சோ அது வந்து ஆ நார்மலா செஞ்ச அந்த கேக்க விட அப்பாக்குன்னு அ ஒரு கோதுமைல செஞ்ச அந்த கேக் வந்துட்டு எனக்கு அது ரொம்ப பிடிச்சிருந்த அப்றம் க்றிஸ்மஸ் க்கு வந்து ஆ இந்த கேக் ம் கேக்
ம் ம் ம் ம் ம்
ஆ
ம் ம் ம் ம் ம்
புடிச்சிருந்
ஓ
அதுமே சோ இதெல்லா வந்து நா எதிர்பாக்காம ஓகே நல்லா வந்திருக்கு அப்டின் பண்ணது ஆ இதுலே வந்து சொதப்பல்ன்னு ஒரு லிஸ்ட் இருக்கு பாத்தீங்களா அது வந்து அ இந்த ஸ்ரீலங்கன் டிஷ் ஒன்னு ட்ரை பண்ணேங்க அ அது பேர் வந்து தொதல் அது எப்டின்னா நம்ம ஊர்ல செய்ற அந்த அல்வா மாரி இருக்கு கோதும அல்வா இரு க்குல்லையா அது மாதிரி செய்வாங்க அத செஞ்சுட்டு அந்த டிஷ் கு என்ன பேர் வைக்கறதுன்னு எனக்கு தெரில அந்த அளவுக்கு அதோட அவுட்புட் இருந்துது அது மரி ஒரு டிசாஸ்டரான ஒரு இது ரெண்டாவது வந்து இதே ட்ரை பண்ண அ அந்த அத்தோ அண்ட் பெய்ஜோரு க்குல்ல பர்மா ஃபுட்டு அது அது வந்து ஆக்ஷூவலா எனக்கு ஆ எனக்கு தா வந்து அத புடிக்ல ஆனா வீட்ல எல்லா நல்லா இருக்குன் தா சொன்னாங்க அத வந்து புடிக்லனா என அதோ டேஸ்ட் கு அது எனக்கு எப்டியோ ஒரு மாரி டிஃப்ரெண்டா இருந்துது பட் அவங்களா சாப்ட்டு இல்ல ரொம்ப நல்லாந் நல்லா தா இரு ந்துச்சு அப்டின்னாங்க
ஆல்ரவுண்டர் போல நீங்கெல்லா பர்மா டிஷ் எல்லா ட்ரை பண்ற அளவுக்கு செஃப்பா
அப்ப வேற வழியே இல்லல்ல அங்க ஏனா நமக்கு வெளில போற இது லவே இல்ல இன்னொன்னு இ அந்த டைம்ல வந்துட்டு பாத்தீங்கன்னா அ ஃபஸ்ட் ஆஃப் ஆல் வெள்ல நம்ளால எதுவு பெருசா வாங்க முடில அப்ப வீட்ல இருந்து போரு அடிக்குது என்ன பண்றது அப்டின்றப்ப சேரி நம்ம வந்து புதுசா எதாது ட்ரை பண்லா இதா வந்து சாக்குன்ட்டு சமையல்ல எறங்கி யாச்சீ சோ என்னல்லா கெடைக்குதோ எல்லாத்தையு ட்ரை பண்ணுவோ அந்த டைம்ல பட்டு ஹோஃபுல்லி ஆனா அது வந்து எனக்கு இப்ப யூஸ் சாகுது ஏ அப்டின்னா அது வரைக்கு நா பெருசா ஆ சமையல் கட்ல போ இதுக்கு இது இதுக்கு இது அப்படின்றதுல்லா எனக்கு பெருசா தெரியாது அதாவது நா எப்டின்னா மேனேஜ் பண்ணிப்பா இப்ப நீங்க என்ன தனியா சமைச்சு சாப்டு நா சாப்ட்டுப்பே ஆனா ஒரு சில பக்குவம் இருக்கு குள்ள உதாரணத்துக்கு இப்ப ஒரு நீங்க ஒரு பொங்கல் போடுறீங்க பொங்கல் செய்றீங்கன்னா அதுல வந்து ஒரு ஆ அதுல இந்த தாலிப்புல இதெல்லா தா இருக்கணு அப்படின்ற ஒரு இந்த ரேஷ் யோ அந்த ஒரு அந்த நுவான்ஸ் அதெல்லா வந்து நான் அப்பதான் கத்துக் கிட்டேன் எனக்கு அது ரொம்ப ஆனா ஹெல்ப் பண்ச்சு வந்துட்ட அந்த டைம்ல ஒரு நாள் வந்து திடீர்னு என்ன தொச்சுன்ன தெரல கால அஞ்சு மணிக்கு மொழி போ வந்தது நான் பாட்டு போனே பச்சரிசிய ஊற வச்சுட்டு பொங்கல் பண்ணி தேங்கா சட்னி பண்ணி ஆ டேபிள் மேல வச்சுட்டேன் வீட் ல எல்லாருக்கு சேர்த்து நான் பாட்டு வந்து தூங்கிட்டே அப்புறம் என் தம்பி சாப்ட்டுட்டு செம்மையா இருந்தது அப்படின்னாப்ப ஆனா நிஜமாவே அப்பதாங்க யோச சிக்கிர ஒரு நாள் பண்ணதுக்கே நம்ம என்னவோ ஆ என்ன உலக அதிசயமா நம்மளே நம்மள பாத்துக்கிறோமே மூணு வ வேலையும் இந்த அம்மாங்கதா எப் படிதான் இத பிளான் பண்ணி செஞ்சு ஐயோ எனக்கு அப்பதான் நினச்சிகிட்டே ரொம்ப ரொம்ப பெரிய விஷய அதெல்லா அப்படின்னுட்டு
ம்.
இப்ப நீங்களா வந்து எப் மூணு வேலையு ருட்டீனா செய்றீங்களா உங்களுக்கு எப்படி இருக்கு சம்டைம்ஸ் வந்துச்ச என்னட இது அப்படின்னு தோணாதா உங்களுக்கு
ஆ அப்படியெல்லா எப்பவுமே தோன்றதே இல்ல ஏன்னா அது வந்து என்ன சொல்றது பழகி போயிடுச்சு ஆ சின்ன வயசுல இருந்தே அது வந்து இந்த பழகி போனனால அ ஆ என்ன சொல்றது அது வந்து தூ ஒரு ருட்டீனா போயிடுச்சுன்னு சொல்லுவே ஏன்னா இங்க எப்படின்னா இப்போ காலையில் லா தி சேம் நம்ம தமிழ்நாட்டு மாதிரி தா ஆனா அங்க எப்படின்னா காலைல அ காலையில சாப்பறதுக்கு இந்த அவுல் உப்புமா அந்த மாதி திரி சே சேமியல்லா சாப் சாப்ட மாட்டாங்க ஆனா அவள் அதுக்கப்புறம் இந்த பொரியில கூட உப்மா செய்வாங்க ங்க அதுக்கப்புறம் அந்த மாதிரி அதுக்கப்புறம் மத்தியான ஆமாம் ஆமாம்
அது போகா ஆ
ஆமா ஆமா அதுக்கப்புற பாத்தீங்கன்னா மத்தியான சப்பாத்தி கிரேவி ரேவி ச ரைஸ் டால் ரைஸ் அந்த மாதிரி அதுக்கப்புறம் சாயங்காலனா ஒரு பாவு பாஜி மாதிரி இல்லாட்டி பானி பூரி அப்படி இல்லையா ஏதாவது ஒரு என்ன சொல்றது கிச்சடி இந்த அரிசி பருப்பு அந்த மாதிரி அதுக்கப்புற அது இல்லையா அந்த ராகி சேமியா கோதும சேமியா அந்த மாதிரி சோ அந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டா இருக்கறனால அது என்ன சொல்றது பழகிடுச்சு இப்போ டிசாஸ்டர்ன்னு வர ம் போது நீங்க சொன்னீங்க இந்த டிசாஸ்டர் டிஷ் அப்படின் சொல்லும்போது எனக்கு கு வந்துது என்னன் இப்போ நான் யூ எஸ்ல இருந்தே கல்யாணத்துக்கு அப்புறம் அப்போ வந்து பாட்லாக்குக்காக ஒரு இருவத்தஞ்சு பேருக்காக என்ன ஸ்வீட் செய்ணும் அப்படின்னு
ஓகே பழி வாங்கிட்டீங்க அந்த இருவத்தஞ்சு பேர
பழி வாங்கலையே வாங்க முடியலையே நான் என்ன பண்ணிட்டே பால் அந்த ரசமலாய் செய்லா அப்படின்னு பால் வாங்கிட்டு அதுல அந்த லெமன் போட்டு தா அத
ம் திரிச்சுடு புரியுது ஆ ஆ
ஒரு அஞ்சு லெமன் யூஸ் பண்ணிருப்பே அஞ்சு எலுமிச்ச பழ அந்த பாலு என்னடானா இப்ப அஹா த் திரிக்கவே மாட்டேங்கிதே என்னடா பாலு இதுன்னு நானு யோசுச்சே டைம் வேற ஆகுது அங்க எல்லாருமே வெய் பண்ணிட்ருக்கப்ப இருந்தாங்க என்னோட ஹஸ் ஹஸ்பண்ட் கிட்ட சொன்னே நீ வாந்து இப்ப இன்னி ரெண்டு லெமன் போட்றே இது திரிக்கலனா நீங்க வெளில இருந்தே வாங்கிக்கோங்க அப்டின்னு ஆ அதுக்கப்ற நல்ல வேல அந்த ஒரு லெமனு ட்ராப் திரும்பி பன்னதுக்கப்ற அது திரி ச்சு ஆனா என்னனா சூப்பர் ஹிட் ஆயிடுச்சு ஆ நா என்ன யோசுச்சனா இன்னைக்கு போச்சு அஞ்சு லிட்ரு பாலு போயிடுச்சு டைமு வேஸ்ட் டாயிடுச்சு அப்டின்னு ஆனா
இவ்ளோ பண்ணியு ஏ அது வந்து அவ்ளோ நேர அ க்கவே இல்ல அது எதாவ்து மே பி அந்த அங்க இருக்கிற பாலோட கெட்டித்தன்ம அதிகமாருக் கறதுனாலயா அந்த மாரியெதாதா ஆ ம் ஓகே ஆனா நா கேள்விப்பட்ட வரைக்கு அங்க அந்த எருமை பால் அதிகமா இருக்குன்றாங்க அப்டியா இல்ல மாட்டுப்பால் தா அங்க மாட்டுப்பாலுமே நெறைய கிடைக்குமா ஆ
ஆம் அப் பாஸ்ட்டுரைஸ்டுதா இருக்கு நீங்க அப்டியே கூட எடுத்து குடிக்கலா
ஆ
சோ சூடு பண்ண தேவையே இல்ல ஏனா ப்பேஸ்ட்ரைஸ் பண்ணிட்டு அ அதுல இருக்குற எதாவ்து பேட் ஜேம்ஸ வந்து எடுத்துருவாங்க அந்த மாதிரி சோ ரொம்பவே வந்து ஒரு ஆ ஆனா டேஸ்ட்டியாவு இருக்கு ம் நீங்க அங்க போனீங்கனாலே அந்த காட்லயே ப நெறைய டிஃப்ரெண்ட் டைப்பா பாக்கலா பா பால் கேன்ஸு காட்டன்ஸ்சு அந்த மாதிரி
ஐ திங்க் நெறைய குக்கிங் டிப்ஸ் வந்து நீங்க ஷேர் பண்ணிக்கிட்டீங்க உங்களோடைய எக்ஸ்பீரியன்ஸெல்லா கண்டிப்பா இன்னொரு இதுல இன்னு நெறைய தகவல் நம்ம பரிமாறிக்கலா நன்றி
கண்டிப்பா நன்றி வணக்கம்